ஹலோ
ஹலோ
ஆ வணக்கமா
வணக்கோங்க நீங்க நல் வணக்கம் உங்களுக்கு வணக்கோங்க
ஆ நீங்க நல்லா இருக்கிறீங்ளா
ம் நா நல்லா இருக்க நீங்க நல்லாிருக்கீங்ளா
நானு நல்லா இருக்கே சரி நீங்க உங்களுக்கு எத்தினி பசங்க
எனக்கு ரொண்டு பசங்க
ரெண்டு பசங்களா
ஆ ரெண்டு பைய
ம்
ச்சே பெரியவே நைன்த் படிக்கிறா சின்னவே செவன்த் படிக்கிறா
ஆ
உங்கள்துங்க உங்கள்து எத்தினு பசங்க
நா எங்களுக்கு வந்து மூணு பசங்க ஒரு பொண்ணு ரண்டு பையன்
ம்ஹூ நீங்க என்ன வேல செய்றிங்க
நா டைலர் வேல தா செய்ற
ம்ஹூ அப்பனா நானு டைலர் வேலதாங்க செய்ற
நீங்களும் டைலர் வேல செய்றிங்கிளா சரி சரி பிளவுஸ் மத்தரமா சுடிதார் எல்லாமே தைக்கறீங்களாங்க
அல்லாமே தைக்கறங்க பிளவுஸு ஒர்க்கு எல்லாமே செய்ற
மொவன திக்கிற
ம்
ச பிளவுஸ் மாத்தர தா தப்பே நானு செரி உங்க வீட்ல எத்தினி பேர் இருக்கிறீங்க
நாங்க மொத்தம் அஞ்சி பேருங்க
அஞ்சி பேர் இருக்கறங்கிளா
ஆ என் மாமியார் எங்க மாமியாரும் எங்க வீட்டுக்காரு நானு எங்க பசங்க
ம் சரி சரி என்ன பிஸ்னஸ் பண்றீங்க
எங்க வீட்டுக்கார் கடைக்கு போறாங்க
ம் சம்பளமா இல்ல தொழிலா கூலிதானா ம் செரி அப் ஆ மாமியாரு
மாமியாரு வேபாரத்துக்கு போவுதுங்க
அவுங்களும் கூலி வேல மாதிரியா
ம்
சொந்தக்கட எது இல்லைங்களா
ஆ ஹா எதும் இல்லங்க
ம்
உங்கள்துங்க
நாங்க சாதாரணமா தா இருக்கிறோ எங்க வீட்டுக்கார் ரயில்வே
ம்
நானு பிரிஞ்சிருக்கிற கொஞ்ச நாளா
ஆஹ
சரி உங்க பொருள் பொருளாதாரமல்லா சரியா போயிருதுங்க பொருளாதார உங்களுக்கு வருவாயி சரியா போயிருதா
இல்லங்க எங்க
கஷ்ட ஜீவனம் தானா
ஆ ஒரூபா செலவு ஒரு ரூபா வருமான்னா ரண்டுரூபா செலவு வருதுங்க
கஷ்டந்தா பசங்க எத்தினாவது படிக்கறாங்க
பெரியவன் ஒன்பதாவது படிக்கிறான்
ம்
சின்னவன் ஏழாவது படிக்கிறான்
பசங்க எல்லா எஜீகேஷன் எப்டிங்க
இல்லங்க கவுர்மெண்ட் ஸ்கூல்ல தா போட்டுக்கிறோ
சரி படிப்பு நல்லா இருக்குதா அவுங்க
ஆ பெரிய நல்லா பெரிய நல்லாதா படிக்கிறா சின்னதா கொஞ்ச
ஒழுக்கமா இருக்காங்களா
ஆ அவளுக்குமா அ அதெல்லா செஞ்சுக்கிறாங்க எழுந்து ஹரே ராம கிருஷ்ணா படிக்கிறாங்க
ம்
ஆ ஏதோ அவுங்க ஆல முடிஞ்சது ஒரு வேலை செஞ்சுட்டு போறாங்க
பரவாயில்லயே
ம்
பரவாயில்ல அந்த மாரி ஒழுக்கமாதா வளர்க்கணும் பசங்கள சரி படிப்பெல்லா மார்கெல்லா எப்டி எடுக்குறாங்க
பெரு ஃபஸ்ட் ரேங் தா எடுக்குறாங்க சின்னவன் தா கொஞ்சம் சுமாரா செய்றான்
சுமாரா செய்றானா நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க பசங்கள நல்லா படிப்ப படிக்க வைங்க
இல்லங்க எங்கன்னா டியூஷன் எடுத்தா போடணும்னு நினைக்கிறேன்
அப்டிங்களா வீட் குடுக்குறது மாதிரி வராதுங்க இருந்தாலும் வீட்ல கண்டிஷன் பண்ணி படிக்க வைக்கணும்
எங்கங்க வீட்ல இந்த தேயில் வேலை செய்றதுனால அவங்களுக்கு பாத்துக்க முடியமாட்டுக்குது
தையல் வேலை செய்றதுனால ரெண்டு குடும்பத்த பராமரிக்கிறதுனா கஷ்
ம் அவுங்க படிக்கின்ற டைத்துல என்னால சொல்லி கூடுக் எனக்கே கொஞ்சோ க சொல்லி் குடுக்க முடியுறது இல்ல வீட்டு வேலையும் இந்த வேலையெல்லா செஞ்சுக்கின்னு
நீங்க என்ன படிச்சிருக்கிங்க
நானா எயி்த் தாங்க படிச்சுக்கிறேன் ம் ஹலோ ஹலோ ஹலோ அ ஹா
அ
சர்க்கார் மூணு நிமிஷம் மத்தே மூணு நிமிஷமா ம்
பத்து நிமிஷம்
ஆ ம்